எங்க
ஆ வணக்கோ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேம்மா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லாருக்கே
ஆ சொல்லுங்கம்மா ஆ ஆச்சுமா
செரி செரி இப்போ டைலரிங் இருக்குல்லையா ஆ ஆ இப்போ அந்த மாதிரி டைலரிங் கத்துக்லான் ஒரு ஐடியால இருக்கே
செரி
ஆ அதுதா சரி சஜஷன்ஸ்லா கேட்டுட்டு நம்ம எந்த விதமா கத்துக்லா ஏன்னா இப் டைலரிங்லே பாத்தீங்னா நெறைய இருக்கு
ஆமா
ஆரி ஒர்க்ஸ்லா வந்துருச்சு இப்ப டிரெஸ்ஸிங்கே வந்து பேட்டன்ஸ்லா‌ வந்து நெரிய டிசைன் டிசைனா தட்டனா இந்த தைக்கராங்ள அ இப்போ நார் மலுருக்கு இது இப்பெல்லா வந்து முன்னாடி இப்போ ஆரி ஒர்க்ஸ்ல வச்சு நறைய டிசைன்ஸ் வந்தது திருப்பியு இப்ப பேக் டு ஃபார்ம் எப்டி போறாங்கன்னா பழைய காலத்துக்கு போயிட்டாங்க அத ட்ரெண்டா கொண்டு வந்துட்ருக்காங்க இல்லையா சோ அதெல்லா வெச் சி பிரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஐடியாஸ் எல்லா கேட்டுட்டு சஜஷன்ஸ் கேட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணி தைக்கறதுல ஒரு இது பண்ணிக்கலா
ம் தேய்க்க கத்துக்கலாம்னு விரும்புறீங்க சேரி சேர் உங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாது டெ்லரிங் ஸ்கூல் இருக்கா
இருக்கு இருக்கு நா இங்க இருக்கு பக்கத்துல இருக்கு மெயின் ரோட்லருக்கு இல்ல மிஷின்ஸ் இல்ல மிஸ் தின் இல்ல ஏனா கத்துக்கிட்டு அதுக்கரோ வாங்கலா அப்டின்னுட்டு இங்க கீழே கூட அந்த அண்ண டைய்லரிங் தா கட வச்சிருக்காங்க அவங்க தைக் மே பாக்குறே நானு
ஆ ஆ
இப்ப ஏன்னா மா மாடல்ஸ் நெறையா வருது இப்ப மெட்டீரியல்லாமு ரெடிமேடா எடுக்றாங்கல்ல ரெடிமேடா எடுத்து பேஷனா தைக்கிறாங்க அந்த மாதிரி கத்துக்கணு
அதாண்டா நா என்ன சொல்றேன்னா மொதல்ல அடிப்படை கத்துக்கணு மேஸ் டின்ல ஒக்காந்துண்டு பெடல் போட கத்துக்கணு ரிவர்ஸ்ல வந்ததுன்னா ஊசி ஒடஞ்சிரு மிஷின் குடுக்குறவங்க திட்டுவாங்க என்னங்க ஊசி ஒடச்சிட்டீங்க நா மெக்கானிக்க கூப் விட்டு பண்ணனுனா எனக்கு இரநூத் அம்பது ரூபா ஆயிடு நீங்க தா குடுக்கணும்னு சண்ட பண்ணுவாங்க ஆ மிஷின்ல உக்காந்தீங்கன்னா ரைட் சைட்ல போகணு லெப்ட் சைட்ல உருல வந்துடுச்சுன்னா மிஷின் ஊசி ஒடைஞ்சிரு அதே மாரி பஸ்ட்டு பெடலிங் போடும் போத் ஊசி எடுத்துருவாங்க ஊசி எடுத்துட்டு ஆமா ஊசி எடுத் எடுத்துருவாங்க நெறியா பேர் ஊசி உடச்சிர்றாங்கம்மா அதனால அவங்க என்ன பண்றாங்க ஊசிய கைட்டிட்டு பெடலிங் பண்ணுங்கன் வாங்க நீங்க பெடலிங் பண்ணி பண்ணி உங்களுக்கு நல்ல பழக்கோ ஆயிடுத்துன்னு ஊசி கொடுத்து பேப்பர்ல வந்து கோடு கோடா போட்டு பேப்பர்ல மொதல்ல லைன் போட சொல்லுவாங்க
ஓ பஸ்ட்ப் வந்து பெடலிங் பண்ணனு அதுக்கப்ரோ தா நமக்கு வந்து ஊசியே இது பண்ணோ ஓ செரி செரி எனக்
பஸ்ட் பெடலிங்கு
ஆ
இன்னா அவங்க பிளவுஸ் தெக்கிறாங்க இவங்க பிளவுஸ் தெக்கிறாங்க நானு தெக்கணுனு தப்பு தப்பா பாத்துடீங்க மொதல்ல அடிப்படை தெரிஞ்சுக் கோங்க அதே மாரி ஒரு டெய்லரிங் மிஷின்னா அதுல என்னென்ன பாட் ட்ஸ் எல்லா இருக்குன்னு மொதல்ல படிங்க
ம் ம் ஓகே ஓக்
தனியா கழுட்டலா அதுல என்னென்னல்லா இருக்கு எப்டி ஊசி போடுறோ ஊசி போட்டுட்டு கீழ அந்த இத லாக் எடுக்கறோ பாத்தீங்ளா அதுக்கு பேரு குதரன்னு பேரு
ஓ குத் குதுரையா
ஆமா அது பேர் குதர அந்த ரெண்டு அ இந்த வ இது மாரி ஹோல்ஸ் வ வர இடத்துல ரெண்டு இது இப்டி கைப்பிடி தூக் க்கின மாரி இருக்கும் பாருங்க வளைஞ்சா மாரி இருக்கும் பாத்திருக்கீங்களா மிஷின் எப்பவாது அது பேரு குதர
ஓகே ஓகே ஓகே
அப்பறோ பாபின் நூல்ன்னு இருக்கும் அந்த பாப் பின்ல வந்து எப்டி நூல் சுத்துறதுன்னு சொல்லி் குடுத்தாங்க இதெல்லாம் வந் இதெல்லாம் வந்து பேசிக் காண இது அதனால தான் யாருமே வந்து மொதல பெடலிங் மொதல்ல தரவா ஒரு வாரோ பெடலிங் போட சொல்லுவாங்க அதுக்கு அப்பறோ உங்களுக்கு வெறுப்பாயிடும் என்ன இது எடுத்த ஒன்னே சொல்லி குடுப்பாங்கன்னு பாத்தா பெடலிங் போட உடுறாங்க அப்டின்னு கோவோம் வரும் கோவப்படக்க கூடாது தையல் கத்துக்கணுன்னா ரொம்ப ரொம்ப பொறும முக்கியோ பெடலிங் போட சொல்லுவாங்க அதுக்கு அப்பறோ பேப்பர்ல கோடு போட்டு குடுத்து நூலு எப்டி கோக்கணுன்னு சொல்லி் குடுப்பாங்க மூணு நாலு இடத்துல போயி கடைசில ஊசில வந்து நூல் கோக்கணும் பஸ்ட் கோத்து குடுத்துருவாங்க நமக்கு வந்து அறுந்து போய்டும் நீங்களே கோருங்கன்னு சொல்லுவாங்க தட்டு தடு மாரி கோக்கணும் நாம்ப
செரி ஸ்
அதுக்கு ஒரு அரமண் நேரோ செலவாயிடும் அப்பறோ அவங்களே வந்து இருங்க நான் கோத்து குடுக் க்குறேன் அடுத்த தடவ நீங்க பாத்து கோத்துக்கோங்க அப்டின்னு சொல்லுவாங்க எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு நமக்கு கோவோ வர மாரியே பண்ணுவாங்க பணத்த கட்டிட்டு ரெண்டு நாள் போய்ட் டு எப்ப பாரு மூஞ்சிய காமிக்கிறாங்க நா போமாட்டேன்னா நமக்கு தான் நஷ்டோ புரியுதுங்களா அதனால கத் கத்துக்கணும் மொதல்ல போய்ட்டு அது என்னன்னு கத்துக்கணு அந்த மிஷின பத்தி தெரிஞ்சுக்கணு எல்லாமே நோட்ஸ் எழுதணும்
ஓகே ஓக்
ஏ என்ன அது அந்த ந ஸ்டரைட் நேர் தையல் வரணும் அப்பதான் துணியிலருந்து போட சொல்வாங்க துணியில வந்து கர்சிஃப் அடிக்க சொல்வாங்க ஃபஸ்ட்டு கர்சிஃப்ல இப்டி கோணா மானான்னு போச்சுன்னா திருப்பியும் துணில கோடு கோடா போட்டு குடுத்து நேர்த் தையல் போடுங்கன்னு வாங்க இன்னிக்கு வந்து இன்னிக்கு இருவத் த்தி நாலாயிரம் குடுத்தா புது மிஷின் நல்லா‌ வ அதுவே நேரா போற அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு ஆனா அந்த தையல்ல வந்து நமக்கு பழக்கோ இருந்தா தான் புது மிஷின் வாங்க முடியும் புரியுதுங்களா அதுவ அந்த புது மிஷன் வந்து ஜாக் மிஷின்ல்லாம் வந்திருக்கு இருவத்தி நாலாயிரம் ஆது நீங்க ரிவர்ஸ் வந்தா கூட ஊசி ஒடையாது அட்வான்ஸ்லாம் வந்திருக்கு ஆனாக்கா அதெல்லாம் மு உட்கார்ந்த ஒன்னே சர்ன்னு ஓடும் மிஷினு ஏன்னா அது கரண்ட்ல போறதுனால காள அப்டி வச்சோமா அப்டி கால வச்சு ஒரே ஒரு கட்டவரல அப்டி பண்ணீங்கன்னா கிடுகிடுன்னு ஓடி போய்டும் அப்ப உங்களுக்கு பயம் வந்துரும் ஐய்யய்யோ இந்த மிஷின் வந்து இப்டி பண்ணுதே இப்டி பண்ணா நம்ப எப்டி துணி தக்கிறது இங்க க இங்க ஓட்ட போட்டு தய்க்க சொன்னா அது அங்க போய்டுது அப்டின்ல்லா உங்களுக்கு நெனைக்க தோணு
ஆ ஆ ஆ
ஆனா ஆனா அதுக்கல்லா பயப்பட கூடாது சின்ன மிஷின்ல மொதல்ல கத்துக்கோங்க பொறுமயா கத்துக்கோங்க ஒரு கர்ச்சீஃப்ஃபு ஜெட்டி அப்றோ கொழந்தைக்கு வந்து இந்த ஷிம்மி இதுதா ஃபர்ஸ்ட்டு சொல்லி குடுப்பாங்க இது மூணு கத்துக்கறதுக்கே ஒங்களுக்கு ஒரு மாசோ ஆயிடு
ஓ சேரி சேரி ஆ ஓகே ஓகே
இது மூணு கத்துக்கும்போது நல்லா கழுத்து மடிச்சு தக்கறது இந்த ஆம்கோல்ல மடிச்சு தை க்கறது ப்பஅந்த கீழ ஷிம்மியோட ஓரம் அடிச்சு தக்கிம்போதெல்லா லைன் கரெக்ட்டா வருதான் செக் பண்ணணு நீங்க அப்ப என்ன பண்ணனு டெய்லர் என்ன பண்ணுவா சர்ரு சர்ரு சர்ருன்னு தெப்பா நாம்ப எப்டி தய்க்கணு அதா‌ நாம எப்டி தய்க்கணு புதுசாள்ரு தக்கிறோல்லயா கொஞ்சோ மடிச்சு ஒரு எடம் தச்சிட்டு அந்த குதிரைக்கு பின்னாடி வர்றத அப்டி தூக்கி விட்டுருனு ஏன்னா அந்த ஊசி வந்து அப்டியே நின்னுடு இல்லன்னா ஊசி ஓட ஆரம்பிச்சிரு திருப்பியு அத எறக்கி வுட்டு
ஆ
சும்மா ஒரு மெதி மெதிச்சீங்கன்னா உன்னு ஒரு கால்லின்ச்சு தெப்பிங்க இ ப்டி தச்சாதா உங்களுக்கு தையல் நன்னா சூப்பரா வரு புரிஞ்சிது புரிஞ்சிது
ஆ புரிது புரிதுங்க ஏனா எங்க ஸ்கூல்ல வந்து படிச்சப்போ எங்களுக்கு சிக்ஸ்த்லயே வந்து நீடில் கிளாஸ்ன்னு வச்சிருந்தாங்க
ஆ
அப்ப வந்து இந்த பேஸிக்கா இந்த இது ஆ த்ரெட்ல வந்து சொல்லி குடுப்பாங்கல்ல கைல தைக்கிற மாதிரி சொல்லி குடுத்துட்ருந்தாங்க அப்போ ஆ எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு அந்த அந்த இதுல்லா நல்லா சொல்லி குடுத்துட்ருந்தாங்க அப்றோ வந்து அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த இதுவே இல்ல ஸ்கூல்ல படிச்சதோ அந்த அந்த டைம் கத்துக்தோட செரி அப்பறோ அதுக்கப்றோ நீ டில் வந்து சும்மா வீட்ல இந்த துணி கிழிஞ்சு போன அந்த எடத்துல தக்கறது க்கு அதுல்லாம் பாத்து மட்டுந்தா பண்ணது இப்ப வந்து நெ ட்ல பாக்க பாக்க இப்ப தக்கிறாங்கல்ல அந்த ஆரி வொர்க்ஸ்ஸு ஒரு இதுல பாத்தா மிஷின்லே ஜஸ்ட்டு அந்த மிஷின்ல வந்து அவுங்க என்ன
ஆரி ஒர்க்கே போவேண்டாமா நீங்க புரோச்சஸ்னு ஒரு க ஒரு இது இருக்கு அது என்னன்னா ப்ளவுஸ் எல்லா தச்சிருவாங்க ரெண்டு கைக்கு டிசைன் பண்ணனு புரோச்சஸ் ஒர்க் புரோச் ஒர்க்குனுவாங்க அத அந்த அந்த ப்ளாஸ்டிக்ல முக்கோண மாரி இருக்கு ஆட்டின் மாரி இருக்கு அப்பறோ ஒரு டியூப் மாரி தொங்கு கீழ மணி தொங்கு இதெல்லா நம்ம கிரியேட்டிவிட்டி தா நம்ளோட கற்பனைல நம்ம பண்றதுதா எல்லாமே அந்த க்ளாஸ் கத்துன்டீங்கன்னா கழுத்துக்கெல்லா வந்து டிசைன் நம்ளே அதாவ்து ஃப்ரென்ட்டு கழுத்து வந்து பாதி தா வப்பீங்க முன்னாடி ஏனா உள்ள சாரீ வந்துரு மறஞ்சிரு பின்னாடி வந்து ஃபுல் கழுத்துக்கு நீங்க வச்சாகணு அந்த மாரி சின்ன சின்ன வேர்டு இதெல்லா கத்துன்டீங்கனா நம்ப எப்டி எம்ப்ராய்ட்ரிங் போட்டோ அதேதா இது புரோச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒரு சொல்லு அது எந்த ஊரு மொழினு எனக்கு தெரியில அது வந்து கத்து குடுக்குறாங்க கம்மி வெலைல கூட கத்து குடுக்குறாங்க நெறைய கைபேசிலியே இன்ஸ்டாகிராம்லலா வருது பாருங்க அதுல கூட சொல்லி கொடுக்குறோ அப்டின்றாங்க இன்னு எரநூறுவா முன்னூறுவாலா வாங்க்கிக்குறாங்க நம்மள வந்து இந்த பொருள போய் இந்த ப கத்து கடையில வாங்கிக்கோங்கன்னுவாங்க நம்ம வாங்கின்னு வந்து ஒரு ஒரு பிளவுஸ்ல தைக்க கூடாது ஒரு வெள்ள துணி வாங்கிக்கணு ஒரு மீட்டருக்கு
ஓ சரி சரி
துல ஒரு மீட்ருக்கு வாங்கிக்கணு இல்லன்னா அந்த இது இருக்குல்ல லைனிங் துணியில வெள்ள வாங்கிக்கணு ஒரு மீட்டர் அதுல ஒரு ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு இதுல தெச்சு அத வந்து அப்டியே கட்டம் போடணு பென்லக வந்து கட்டம் போட்டு வெச்சுக்கணு இது லெஃப்ட்டு இது ரைட்டு கை இது கழுத்துக்கு அப்டின்னு நாம்ப வந்து அடையாளம் பண்ணி வச்சுண்டு அதெல்லா அழகா கட் பண்ணி ஒரு நோ அ ஒரு நோட்டு வாங்கி அதுல ஒட்டி இதெல்லா நா பண் பண்ணதுக்கு இதுக்கு கழுத்து கழுத்துக்குண்டான டிசைன் இது வ வலது கைக்கு உண்டான டிசைன் இது இடது கைக்கு உண்டான டிசைன் சொல்லி எல்லாத்தையு நீங்க எழுதி வச்சுங் வச்சுக்கும் போது நீங்க அந் ப்ளா அந்த நீங்க ஒரு நாள் தைக்கும் போது அதெல்லா உங்களுக்கு அது உபயோகமா இருக்கு
ஆ கரெக்
அப்புறோ உங்களோட பிளௌஸுக்கே இப்போ ஒரு நல்ல ப பட்டு சாரிக்கு ஒரு பிளா பிளைன் பிளவுஸ் தைச்சுட்டீங்க அது எதுமே ஒர்க் பண்ணல ஆ உங்களுக்கு டிசைன் பண்ணிக்கணு போல இருக்குன்னா நீங்களே அதுல ஏதாவது ஒரு டிசைன பாத்து கைக்கு மட்டு கூட போட்டுக்கலா
ஓ சேரி ச் சரி சரி
சரிங்களா நறைய இருக்குமா அதுனாலதா நீங்க டெய்லரிங் வந்து கத்துக்கோங்கோ நா வேணானு சொல்லல கீழே டெய்லர் இருக் கார்லயா அவர்கிட்ட வந்து ஊக் எப்டி தைக்கிறது அந்த லூப் எப்டி தைக்கிறது இதுெல்லா ஆ அதெல்லா கத்துக்கோங்க கத்துண்டு இப்ப நீங்க ஒரு பிளவுஸ் பயின்ஜிருவா கொடுக்குறாங்க வீட்ல உக்காந்தா ஒரு பத்து பிளவுஸ் தைக்க மாட்டீங்களா நூ நூத்தம்பத்ரூபா வராதா சொல்லுங்க ஒரு நாளெல்லா தெச்சா கூட பிளவுஸ்க்கு வந்து நூத்தம்பது ரூபா வருது பத்து பத்து ஒரு இது க்கு நீங்க இது மாரி பண்ணி குடுத்தீங்கன்னா வீட்லேயே சம்பாதிக்கலா
ஆ ஆமா கரெக்ட் கரெக்ட் அதா சொந்த தொழில் மாரி ஆயிடுல கைத்தொழில் ஒண்ணு கத்துக்கிட்டா நமக்கு லாபோ தானே
ஆமா
ஆ அதா
புரிஞ்சுதுங்க்ளா
ம் ஆ புரியுது புரியுது
ஆ நீங்க மொதல்ல இன்ஸ்டூயூட் போய் கேட்டுக்கோங்க எவ்ளோ ஃபீஸ் கட்டணு வ எத்தன நாள் கிளாஸ்க்கு வரணு சனி ஞாயிரு வரணுமா சனி ஞாயிற் லீவா நா வந்து ஹவுஸ் ஒயிஃபுங்க வாரத்துல அஞ்சு நாள் தா வரு அவங்க என்ன சொல்லுவாங்க சேர்ந்து ஒரு மாச ஆனவொன்னே நீங்க மிஷ் டின் வாங்குங்கன் ஆரம்பிச்சிருவாங்க
ஓ மிஷின் வேற வாங்க சொல்லிருவாங்க ஒடனே இவ ஆ அ
பீஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா குடுப்பீங்க மிஷின் ஒரு ஆறாயிருவா போட்டு வாங்குதுன்வாங்க செகண்ட் ஹேண்ட் ல்லா வாங்கினோனா அது சரிப்படாது அப்பப்ப வே ரிப்பேர் ஆகு அந்த ரிப்பேர் ஆன காச வெச்சு அவுங்க புதுசே வாங்கிருக்கலாமேன் தோணு இன்னிக்கு சிங்கர் மிஷின் வந்து ந மிச்சு சாதாரண மாடலே ஆறாய்ருவா அதனால பாத்து யோஜன பண்ணி விவரமெல்லா தெரிஞ்சுண்டு உங்களோட சிறுசேமிப்பு கொஞ்சோ வெச்சுண்டு ஜாய்ன் பண்ணுங்க ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா